ஹலோ ம் இன்ன பண்ற நா இப்ப தா கஞ்சி
என்ன கஞ்சி
கொள்ளு கஞ்சி நா சொன்னன காலைல எப்பொழுது கொள்ளு கஞ்சி
ம் ம்
அ அ அது போட்ருது இன்னு ஆர்ல ஆற வைத்து கொண்டு இருக்கிறே
சு ஆ ஆ
ம்
சேரி சேரி மா ஆ நீயே ஓட்டு வச்சிருக்கோ இன்னு குடிக்கல ஆளுக்கு ஒரு தெசைல நிக்குது ஒன்னு பாத்ரூம் போயிருக்கு
ம் ம்
பாப்பா பாத்ரோ வெளக்கிட்ருக்கா நா இந்த சாம்பார் வைக்லான் பாத்துட்ருக்கே
ம்
சாம்பார் வைக்லாமா சாம்பார் சாதமா வைக்லாமான்னு யோஸ்சிட்ருந்தே
ஓ சேரி சாப்பாடு எடுத்துட்டு போறதா
இல்ல இல்ல பாப்பா சாப்ட்டுட்டு தா போறா மதியோ வந்துர்றால்ல
ம்
வந்து சாப்புட்றேங்குது ம் தம்பி என்ன பண்ணுது
தம்பி இப்பதா விளையாண்டுட்டு அ வந்து உக்கார்றார் காப்பி கேக்குறார்
ம் காலைல வெளாட்டா
கால்ல இன்னைக்கு சீக்கரோ எழுந்திரிச்சுட்டா
ம் ம்
அதனால இன்னைக்கு சீக்கரோ எழுந்திரிச்சுட்டா அதனால போயி ஊஞ்சல் இருந்துதா அதுல விளையாண்டுட்டு ஊஞ்சல் கட்டி வச்சிருக்கோ ஒ இதுல அது என்னா பொடவைல
ம்
அத பேய் விளாண்டுட்டு ம் தென்ன மரத்துல ஊஞ்சல் கட்டி வச்சிருக்கோ அத அத அத போய் பொறுமையா விளாண்டுட்டு வரான் நா வந்து இந்த இப்பதான் காப்பி கேக்கறான் இன்னுமதா போட்டு குடுக்கணும் அ அஞ்சு
சொல்லாதீங்க இது வேற்ணா கொள்ளு கஞ்சு எப்டி வப்பீங்க
ம்
கொள்ளு கஞ்சு எப்டி வப்பீங்க
நா கொள்ளு முழுஸ் சா வாங்கிட்டு வந்து முழுசா கொள்ளு வாங்கிட்டு வந்து அத வந்து வறுத்துட்டு வெண்ணெயில் போட்டுல சும்மாவே வறுத்துட்டு எண்ண சட்டில
ம்
அத பொடியாக்கி ஏலக்காத் ஏலக் கா ரெண்டு போட்டு வுட்டா கொஞ்ச நல்லா வாசனையா இருக்கும்
ஆ செமையா இருக்கும்
ம் அதனால ஏலக்கா போட்டுக்கிட்டு
ம்
அது அப்டியே பொடியாக்கி வச்சுருவ
ச
ஒரு டம்ளர் தண்ணி
ம்
அ ஒரு ஸ்பூன் அந்த ம் மிக்சியில போட்டு பொடியாக்கிடு
ஆ ஆ ஆ
ம் ஆமா
ம் ம்
அத வந்து அப்படியே ச நாட்டு சக்கர
ம்
அந்த து இது ஒரே ஒரு ஸ்பூன் இது ஒரு ஸ்பூன் அது அப்புறொ லைட்டா உப்பு
ம்
உப்பு போட்டா தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும்
ம் ம்
அதனால உப்பு போட்டுட்டு
ம்
அது அப்டியே கு குடிக்கறது கஞ்சி இதுமாரி வச்சு கொஞ்சம் லைட்டா பால் கடைசியா ஊத்திப்போ
காலையிலயே இது பண்றதா
காலையில ஆ ஊ த்ததான்ல
ம்
காலையில நா டீக்கு டீ போட்டு குடிக்கிற மாதிரி இத போட்டு குடிக்கிற
அப்போ ரெடிமேடா எடுத்து வச்சிருவீங்க வறுத்து
ஆமா ம் ரெடிமடா எடுத்து வச்சுட்டு அத அப்போ கா காப்பிக்கு பதில் இத போட்டு குடிக்
குடிச்சிற வேண்டியதா அதான் டீ குடிக்கறதுக்கு டீ குடி
ஆ இதுதா முடி வச்சிட்டு் இருக்காங்க கொல்லு
சேர் சேர் சேர் ஆ ம் ம் சேர் சேர்
ம் நீ உ எல்லாருமா
ம்
எல்லாரும் கா காலையில எந்துச்சி ம் ரெ ரெண்டு பேரு எழுந்திருச்சிட்டாங்க ரெண்டு பேரு இருக்காங்க
ம்
இல்ல ஒ ஒ ஒருத்தங்க இருக்காங்க தூங்கிட்டுருக்காங்க மீது எல்லாரும் ஏந்தாச் எழுந்திருச்சாச்சு அவ்ளோதான்
ஏ அப்பா என்னவா என்னா பண்ணுது ம்
ம் இன்னிக்கு இன்னிக்கு தூக்கம் இல்ல போல அதனால இன்னிக்கு காலைல எழுந்துச்சு காலை கடமைகளை எல்லாத்தையு முடிச்சிட்டு
ம் ம்
அ முன்னாடியே ஏன்ச்சாதான் விளையாடணும்ன்னு சொல்லியிருக்க அ ம் அனால காஃபி குடிக்கலடா ம்
ஹோம் ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சா
அதான் நே அது எ அ ஹோம் ஒர்க்கெல்லாம் முடிக்கிற மேரி இருந்தாலும் காலையில எந்திரிக்கிறது இல்லன்னா எந்திரிக்கிறது இல்ல
சேரி
நாங்க எங்க வேலைய செய்வோம் நீங்க உங்க வேலைய செய்ங்கம்பாங்க
ம்
டீ தானே போட்டிருக்க இப்ப
ஆ டீ எனக்கும் பாப்பாக்கும் டீ
ம்
சாருக்கு பால் வந்தா வாங்கனு
ம்
அடுத்து வச்சிருக்காங்க மருந்து பவுடரா குடுத்துருக்காங்கல்லக்கா
ஆமா
அது வந்து
அதுல போட்டு குடிக்கனுமாமா ம் ம்
ம் நைட் நைட் ஒரு சம்பவோ சம்பவம் கிடையாது ஒரு கத அத என்ன பண்றதுன்னே
என்ன கத ம்
ஆ எனக்கு முன்னாடியே பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு கிளம்பிட்டான்
ம்
தொப்பியு மறந்துட்டான்
ம்
நீ ஞாபகபடுத்தனா என்னா நான்தா மறந்துட்டனே நீ என் மொட்டைய பாத்தில்ல
ம்
ஒனக் ஏ தொப்பி ஞாபகோ இல்லனு சண்ட போட்றா
ம்
என்னமோ நம்ம வேணுன் பண்ணுனோ அது மாதிரி
யாருக்கு மொட்ட இருக்கோ அவுங்களுக்கு தான நாமோ வர்ணு ஆமா
அவ என்ன கேக்கறா அது எப்புடி நீ ஏ அப்டி பேசற வேணுன்னே நீ பண்ணிட்டியாங்கற மாரி பேஸ்றா டே ஒ ஒனக்கே ஞாபகோ இல் ல நா எப்பிடி ஞாபகோ வச்சுப்பன் கேக்கறே எனக்கு ஞாபகோல்ல ரைட்டு என்ன நீ பா க்கறீல்ல அப்ப எ மொட்ட தான உனக்கு தெரியு அப்ப ஏ நீ இதுக்கோ தொப்பி போடலனு ஏ என்னைய கேக்கலன் சொல்லி சண்ட நைட்டு
நாங் வந்து உன்னதா ஞாபகோ வெச்சுக்க முடியு உ மொட்டையரா ஞாபகோ வச்சுக் க முடியாது ஹா அப்புட்னு சொல்ல வேண்டியதான
என்ன சொல்றா
ம்
அ ம் ம் ம் பு இப்பயே வா போயி கடைய தொறந்து வேணா வாங்கிட்டு வருவோ அண்ணன வேணா கூப்புடுங்கா இந்தபரு அவுங்க நல்லாருந்தாலு பரவால்ல ஒரு கேப்புக்காக நீ திரும்பி போனன் வெச்சிக்கயே மரியாத உனக்கு அவ்ளோதா இல்லனா நீ வண்டிய நிப்பாட்டு நா நடந்து போய்க்கிறே ஓ இஸ்டோ நீ எப்பனாலு வா சேரி சேரி நா என்ன விளாட்டா தான பேஸ்றே ஏ கோவப்பட்றங்கிறாங்
பேஸ்னதுனால அதுக் கோவமா தெரியிது ம் இல்லன்னா வான்னுருப்பா
திருப்பி கொஞ்ச நேரங் கழிச்சு எனக் தெரியாது காலைல நா வரமாட்டப்பா நீங்க தா போணு
ஹ
அப்டிங்குது இதப்பார் இந்த மார்லா பேசற வேல்லா வெச் சிக்ட்னா உனக்கு அவ்ளோ தா இது எனக்கு இதெல்லா புடிக்கல அப்டின் சொல்லிப்ட்டு
ம்
கா மட்டமார்க்ங்க
ம்
அப்பனா நா காலைலே எந்திருச்சு போயி
ம்
இப்பயே வாங்கீட் வந்து தா வருவே அப்டிங்குது நாயி இன்னு தூங்கிட் டு இப்ப தா எழுப்வுட்டோ ம் இது என்னா பண்ணி தொலைக்கறது
இந்த மொட்டைக்கு அவ்ளோ பவரு
ம் அவோ அவன்க்கு ஞாபகோ இருக்காதா நம்ம ஞாபகப்படுத்தி உனக்கு கு சொல்லலையா ஏ அவ வந்து மொட்டைல தொப்பி மாட்டலனு எனக் அத நெனச்சா சிரிப்பு வருது கோவ்ங்கோவ்மாவு வருது
ம்
ம் அழ்ட்டு கேக்குறான் சொன்னாதா தெரியு
ம்
ஆ அதா நானுஞ்சொன்ன சொன்னா எனக்குந் தெரியு சொன்ன சிரிக்கிது எரும மாடு ரிவஞ்ச்சா ம் ஒய்ணா நம்பா ன்னடியா
நீ சொல்ணு மொட்டய வந்து நாமோ வெச்சுக்க முடியாது மொட்ட வந்து அ ம் அடிக்காததுக்கு முன்னாடியு புள்ளயாதா தெரியு மொட்ட அடிச்சதுக்கப் றோமு புள்ளயாதாந் தெரிது அந்னால யாருக்கு அந்த மொட்ட பிரச்ச னயோ அவுங்கதா நல்லா நாமோ வெச்சுகிடுனு சொல்லு
நைட்டு டென்ஷன் ஆக்கி விட்டுட்டனல்ல
அது நீ டென்சன் ஆனதுனாலதா அத வந்து சாதாரணமா விட்டுட்டு நீ டென்சனாவ பேசிருந்தீனா வா போவு
ம் சொல்றான் அப்டியே காலைல நா வரமாட்டப்பா நீங்க தாப்பா போணு
ம்
அப்டிங்குது இதுக்கு போய் என்னாலும் பே சற அப்டின்னதுக்கப்றோ சொன்னாங்க ஏன்ட்டதான சொன்னாங்க ஒடனே ஏன் சீரியஸ் ஆவ்ர பெருசு பேசுமல்ல அந்த மாரி பேசனுமா ம்
சேர் சேரி இப்ப என்ன சாப்ட்டுட்டுதான சாப்ட்டுட்டுதான போவோ போது போது
அ ஆமாக்கா
ம் ம்
அவுங்க சாப்ட்டுட்டு வரு மதியோ வந்தரோல்ல அதா என்ன பண்றதுன்னு தெர்ல சாம்பார வெச்சுருவமா இல்ல சாம்பார கெலறிடுவோமான்னு யோசிக்கற என்ன வண்லா
இல்ல சாம் அது இல்ல அவள சாப்டுட்டு போறதுக்கு கேக்குற காலைல சாதோ சாப்ட்டு போதா
அதா அதா ஒரே இதுதாங்க்கா நேத்தி நேத்து இடியாப்போ வந்தது அதனால இடியாப்போ வாங்கி குடுத்துட்ட சாதோ மதியத்துக்கு வெச்சாச்சு
ம்
ம் இன்னக்கி இந்த முருங்கக்கா இருந்துச்சா அத போட்டு சாம்பார் வெச்சிரலாமேன்னு அத சாம்பாரா வெச்சிரலாமா இல்ல அ சாதமா கெளறிடுவோமானு பாக்கற
ம் ம்
கெலறிட்டோம்னா எடுத்து வெச்சு செய்யணு
ஆமா
இல்லனா நாளைக்கு வெச்சுக்கலா சாம்பார ரெண்டு வேலைக்கு
ம் கலரு சாம்பார் கெலற வேண்டா
ம் கொ சாம்பார வெச்சிருட்டு தனியா எடுத்து கெலரிக்கலாமல்ல அது ரெண்டாவு போய்டும்ல
அ அது ரெண்டுதா இருக்கும்ல அதே மாரி வேணா செய்லா
ம் ம் இது வந்துவ் கொழம்பு தூளு போடாமதான பண்ணிணு
ஆ
கொழம்புக்கு ஒரு கொழம்பு தூள் போடுவோமே அது போடாம சாம்பார் தூள் மட்டு தான போட்ற
ரெண்டுமே பண்ணிக்லான் ரெண்டு ரெண்டுமே பண்ணிக்கிலா எதுவு பண் பண்ணிக்லா அதுவு பண்ணிக்கலா ஆனா எ இதுக்கு அ கொலப்படுத்துக்கு என்ன வேல இருக்கு நீ எப்பொழுதூ வெக்கிற மரியே வை
ஆமா புளி கொழம்பு மாரி வச்சிருவானே அதுக்குதா கேக்குறே
நா
புளி கொழம்பு மாதிரி அய்டும்ல
அதுல வந்து நீ மஞ்சத்தூள் கொஞ்சோ போடணு கொஞ்ச கூட போட்டுக்க மஞ்சதள் கா கலர் மாறிடு இப்ப தெரியாத்
ஆ
மஞ்சத்தூளு கலரு போட்டினா கொஞ்ச் மாறிடா இப்ப தெரியாது
மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டு
எ கம்மியா போட்ருப்ப
அம்மா
அது கொஞ்சோ கூட போட்டு பாரு கலர் தே சேஞ்சு தெரியு அதுவு இதுவு ஒரே கலரா தெரியாது
உ ம்
ம் ஏனா எ லைட்டா ஒரு ஒரு சிட்டி மாரி போட்டீன்னா கொஞ்சமா தெரியு கொஞ்சோ கூட போட்டு பாரு எப்டி எனி சேஞ்சிருக்கான் பாரு
ம்